ஆஹ் வணக்கம் தோழி
என்ன பண்றீங்க சிஸ்டர்
ஆஹ் இப்பதா வேலை முடிச்சே
ஓகே- ஓகே -ஓகே நானு சும்மா டிவி தாங்க சிஸ்டர் பாத்துட் நீங்க சீரியலா பாப்பீங்களா
இல்ல சீரியல் பாக்குறதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு இது மட்டும் ஒரு டிவில பாப்போம் அதுவும் இப்போ ஓடிடிலயே வந்து ட்ருதுனால ஒரு தடவ பாத்துருவோம் அவ்ளோதா மத்தபடி இப்போலா ப ஆ படம் பாக்குறது இல்லன்னா வெப்சீரிஸ் நெறைய அதிகம் வரது இல்லையா அதுதான் பாக்குறது ஆஹ் ஆமா அது வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு ஒரு ஒரு நாளுமே மூணு நாளு வந்துட்டு நாலு- நாலு எபிசோடு வந்துடுது சோ அததா வந்துட்டு இப்பிடில்லா உக்காந்து பாத் கறது
நீ நீங்க எந்த மாரி வெப்சீஸ் பாப்
ஆஹ் இப்போ தமிழ்லயே நெறைய வெப் சீரிஸ் வருது இல்லையா இப்
ஹார்ட் பீட்டுன்னு சொல்லி சீசன் ஒன் சீசன் டூ பாத்திருக் இருக்கீங்ளா சிஸ்டர்
எது ஆஹ் ஆஹ் அடுத்த சீசனுக்கு இப்ப வெயிட் சீசன் த்ரீ க்கு
ஆமாங்க சிஸ்டர் நீ வே வேற என்ன மாரி வெப்சீரீஸ் நீங்க பாப்பீங்க
இப்போ நான் பாத்துட்டுருக்க வந்து ரெசார்ட்டுன்னு ஒன்னுவந்திருக்கு இல்லையா அதை பாரத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் எல் பி டபிள்யூ ஒண்ணு பாத்துட்டு இருக்கோம் அதுக்கப்றோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக் க்கு அது பாத்துட்ருக்கோ
ஆஹ் நல்லா இருக்குங்களா சிஸ்டர் அது பாக்குறதுக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே -ஓகே அந்த ஒரு பிளே பாய்ன்னு சொல்லிஒரு சீரீஸ் மஸ்ட் டேட் தி பிளேபாய் பாக்கறீங்களாங் சிஸ்டர் நீங்க
இங்கிலிஷ்லியா
ல்லிங் சார் அது வந்து வேற லாங்குவேஜ் பட் தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அனுப்பிருக்காங்களாமா
இருக்கா டப்பிங்கு ஓ மஸ்ட் ப்ளே வித் பிளேயோபா ஒல்லி செக் செக் பண்ணி பாக்குறான் இந்த ஹாட் ஸ்டார்லயிருக்குங்களா
ஹாஸ்டார் இல்லைங்க சிஸ்டர் இந்த வீடியோ நேது ஆப் நேம் சொன்னாங்க சிஸ்டர் நீங்க யூடியூப்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாக்கலா சிஸ்டர் ஒரு டொண்டி ஃபோர் எபிசோட் வந்துயிருக்குங்களாமா ஆ நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா பாக்கலன்னு சொல்லிருக்காங்க சிஸ்டர்
ஓகே ஓகே நா வந்துட்டு இங்கிலீஷ்ல பாக்குறது வந்துட்டு சிஸ்டர் கிரேஸ்ஸோனா டொமென் சொல்லிட்டு ஒன்னுயிருக்கோ அது வந்து ஹாட்ஸ்டார்ல இருக்கோ அது வந்துட்டு இருவத்தி நாலு சீசனேயிருக்கு இருவத் அஞ்சு சீசன்யிருக்கு ஒரு ஒரு சீசன் சீசன்லயோ வந்துட்டு இருவத்தஞ்சு எபிசோட்யிருக்கோ அது எனக்கு ரொம்ப புடிச்சியிருக்கு அது வந்துட்டு அது ஒரு மெடிக்கல் டிராமா மாதிரி அது வந்து சூப்பராயிருக்கு அது இப்பதா வந்துட்டு ஒரு பத்து சீசன் கிட்ட முடிச்சியிருக்கேன் நானு அது வந்துட்டு மத்தியானோ கொஞ்சோ தூங்கறத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு எபிசோட் வந்து பாத்துட்டு அப்டியே கொஞ்சோ நேரோ ரெஸ்ட் எடுப்பே ஆஃப்பன்
சேரி செரிங்க சேரி செரிங்க நீங்க மூவிஸ்லா ஆஹ் மூவிஸ்லா பாப் பீங்களாயில்ல வீட்டுலயே பண்ணுவீங்களாயில்ல தேட்டர் போய் பாத்துருவீங்களா
தேட்டர்லா அவ்ளவோ போறதுயில்ல முன்னாடி போயிட்டுருந்தோம் பட் இப்போ போறதுயில்ல அதா இந்த மாரி பெரிய ஹீரோஸ் ச எங்களுக்கு புடிச்ச ஹீரோ படோம் எ தா ஒண்ணு வருது அது வந்து பாத்தே ஆகணோம்னு இருக் கோலயா அந்த மாரி பெரிய படங்கள்லா மட்டோம் போவோம் இ சின்ன சின்ன படங்கள்லா வர்றது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்துல ஓட்டிட்டில வந்துருது அதனால எதுக்கு தண்டத்துக்கு செலவு பண்ணி தேட்டருக்கு போயிட்டுக்குன்னு சொல்லிட்டு போறது கெடையாது அதுல்லாம இப்ப நம்ம தேட்டருக்கு போனா வந்துட்டு ஒரு டிக்கெட் முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஆகுது அது கூட பரவாயில்ல பாப்கார்ன் மட்டும் ஐநூறு ரூபா கிட்ட ஆகுது நாங்க
ஆமாங்க சிஸ்டர் அது இல்லாம நம்ம வந்து வெளியருந்து நம்ம ஃபுட் கொண்டு வரக்கூடாது அங்க விறக்கிற ஃபுட்தா நம்ம கம்பல் சரி வாங்கும்னு வேற இது வேற தண்ணி வாட்டர் பாட்டில் கூட கொண்டு போகூடாதுனு சொல்லிட்டு
அதுதான் அதுதான் அதனால தான் செரி ஓக நம்ம பாப்க போயிட்டு அங்க ஏன பையன் எனக்கு கூப்பிட்டு போனா வந்துட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான் எனக்கு கண்டிப்பா வேணும் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி சாப்பிட போது நம்ம சும்மா உட்காந்து இருக்க முடியாதுல வேணும் வேணும் கேட்பான் -அவன-கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இல்ல நம்ம போயிட்டு மால்ல வேற எங்கேயாவது போய் சாப்படலாம் அப்படி அப்டின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணுவோம் ஏன்னா வந்துட்டு நமக்கு வேணும்ன்றத அந்த ஸ்மால் தான் வேணும் பாப்கார்ன் ஆனா வந்துட்டு அதை வைக்க மாட்டாங்க
ஆமாங்க சிஸடர் ரொம்ப இல்லங்க சிஸடர் அப்தான் வந்து கெழந்தை ஆ கெழந்தைங்கள வந்து அ்ட்ர பண்ற மாரிதான் அவங்க எல்லாமே வாங்கி சிஸ்டர் மோஸ்ட்லி
அதுதான் ஏன் இவ்வளவு ரேட்டு வச்சா இல்ல நம்ம எப்படிதான் ஒரு தேட்டருக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போறதே அதுவே ரொம்ப அதிகம தான் இருக்கும் இல்ல பாப்கார்ன வாங்கி சாப்ப எவ்வளோத செலவு பண்றது ஒரு பாடத்
அதுவும் பாருங்க சிஸ்டர் இப்ப வந்துட்டு நார்மல் ஷாப்ல வந்து ஒரு பப் பஸ் ரேட்டு வந்து பதினஞ்சு ரூபா டுவெண்டி கூட சொன்னாலுமே அங்க வந்துட்டு டு தே்டி பளஸ் கூட விக்காராக சிஸ்டர்
ஐயோ இங்கெல்லாம் நூறு ரூபாய் ஆகும் ஒரு பப்பு வாங்கணும்னாவே
அத அதாங்க சி இப்ப வந்து ரொம்ப வந்துட்டு இப்ப ரொம்ப வந்துட்டு இது பண்ணிட்டுயிருக்காங்க சிஸ்டர் ஆனா அதெல்லாம கொஞ்ஞோ சீ கொஞ்ஞோ லோ பண்ணணு ஆனா -ஆனா குழந்தைளை மட்டும் நம்ம மூவிஸ் க்குனு கூட்டிட்டு போனோம்ன அவ்வளவு நமளோடஜெட்சுக்குமே தௌசண்ட் விட்டு எகிரிரும்
ஆமா ஆமா எல்லாம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு இப்ப எல்லாம் வந்துட்டு எதுவுமே கம்மி ஏய் இல்ல அதெல்லாம் அவங்க கொஞ்சம் அஹ் கொஞ்சம் ரேட்ட கம்மி பண்ணாதான் வந்துட்டு நார்மலா வந்துட்டு நம்ம போறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் இப்ப அதுக்காகவே வந்துட்டு ஒரு நல்ல படமா வந்த கூட போய் பா பாத்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடுது
ஆமாங சுதி ஆஹ் இப் நீங்க சொன்ன மாி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆக் டர்ஸ் நடிக்கிறாமாரி இருந்தா கூட ராங்க அப்டிங்கு போது அதயுமே வந்துட்டு உடனே தேட்ர் பிரிண்டோட இப்ப இன்னைக்கு காலையல மார்னிங் ஷ ஈவினிங்ஷோவாவ நமக்கு தேட்டர் பிரண்டே வந்தன்ல டூ கிளியர் பிரண்டே நம்ம பாக்குற மாரி வந்தது இப்ப இருக்குவேஷன்ல
ஆமா -ஆமா ஆன அப்படி தான் பண்ணிட்டுறாங்க இருந்தாலும் வந்துட்டு ட்டு நம்ம எங்க எப்படி நாளும் வந்துட்டு நாங்க பாாரத்தே ஆகணும் இந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கறிறது இல்ல எப்படி இருந்தாலும் ஓட்டில ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறதுதான் இதுகாக செலவு பண்ணிட்டுதுக்கு போய் பாத்த ட அப்டின்னே ஆனா ரொம்ப பேவரெட்டான ஒரு ஹீரோ உம் பேவரெட் ஹீரோ படம் வருதுனா கண்டிப்பா தேட்ருக்கு தான் போய் பாப்போம் அந்த மாரி ரீசன் பாத்ததுன்னா என்ன படம் பாத்தோன்னு கூட ஞாபகம் இல்ல ஒரு வருஷம் கிட்ட இருக்குனு நினைக்கிறன் தேட்டர் பக்கம் பக்க போயே ஆனா
தேட்ரு தேட்ருக்கு நீங்க வந்து அமௌண்ட் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க தேட்ரு காரன வந்து லாஸ்
தெரில அப்டித்தான் போல இருக்கு என்ன பண்றது பெரிய ஹீரோ படமும் வரவே மாட்டேங்குதுல
அது எல்லாமே சிஸ்டர் இப்பலாம் வந்துட்டு இப்ப வந்து வர மூவிஸ்ல அந்த மா வூ ஹ முன்னாடி இருந்த மூவிஸ் மாரி கொஞ்சம் நல்லாவே இல்லங் சிஸ்டர் ரொம்ப மொக்கையா இருக்கு பாதி ஹாஃப் வந்து நான வந்த பாதி ஹாஃப் நல்லால ரொம்ப வந்துட்டு இப்ப நா ஃபஸ்ட் நாம பாக்கும்போதுஒரு ஒரு ஃபைட்டிங் சீனு ஆச்சரியப்பட்டு பாத் இருங்களா பட் இப்ப வந்துட்டு பாக்கும்போது இவ்வளவுதானா இது இந்த மூவி எப்றா இப்டின்னு சொல்ற மாரி யோசிக்கிற மாரி ஆயி போயிடுது சி்ஸ்டர் நமக்கு
அதேதான் அதுவும் பெரிய ஹீரோஸ்லாம் இப்ப வந்துட்டு நார்மலாவே நடிக்கிறது இல்லய இப்ப தலைய கட் பண்றது கத்திய வச்சுட்டு பூட்டு அடிக்கிறது இந்த மாரி விஷயங்களே தான் நடந்துட்டுருக்கு அதனால பாக்குறதுக்கே ஒரு இன்ட்ரஸ்ட்டே வரமாட்டே இவ்வளோ ரத்த கலரியா இருந்துச்சு இதுன்னா நாம பாக்குறதுக்கு எப்டி இருக்கும்
ஆமாங் ஆமாங் சிஸ்டர் அது வேணா உண்மைதாங் சிஸ்டர் நம்ம வந்து என்ன எப்புடி எந்த மாரி ஃபீலிம் அது முன்னாடி வந்து நம வந்து டரைலர் போட்றாங்கல அத வச்சு ஜஜ்மெண்ட் பண்ணிருலாம் இந்த மூவிக்கு போலாமா போக கூடாதா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா முன்னாடியே முன்னாடியே நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணிருவாங்களா அதனால நம்ம வந்து இதா இருக்குன்னு சிஸ் சிஸ்டர் நமக்கு
ஆமா இல்ல கட்டுங்கிறாங்க இந்த மாதிரிதான் வந்துட்டு நடிக்கணும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரொம்ப இந்த மாதிரி வந்துட்டு வைலன்ஸா வந்துட்டு நடிக்கக்க கூடாது நம்ம ஒரு பெரிய ஹீரோ அப்டின்ற ஒரு இது இதெல்லாம் இல்லாம எப்டி வேணாலும் நடிக்கலாம் அப்டின்ற மாரி எல்லாரும் யோசிச்சு நடிக்க ஆரம்பச்சுடாங்க அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு பாக்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு என்னடா இது இவ்வளவு மோசமா இருக்கே நெக்ஸ்ட் டைம் வரவே கூடாது அப்டின்ற மாரி தோண ஆரம்பச்சுருது நறைய படங்கள் அந்த வர ஆரம்பிச்சிச்சுப்போ ஹிந்தி தமிழ் எந்த லாங்குவேஜ் எது எடுத்தாலுமே
சிஸ்டர் அதுல்லை மிஸ் இப்ப வந்து ஒரு லாங்குவேஜ் எடுத்தோம்னா அத வந்து எல்லா லாங்கு வேஜ் டப்பிங் பண்ணி வச்சறாங்க ஆ இப்ப அதெல்லாம் வந்து இப்ப வந்து மூவிஸ் விடுங்க சிஸ் இப்ப வந்து வெப்சீஸ்ல ரொம்ப அதிக மக்கள் வந்து இன்டரஸ்ட் காட்டுறாங்களா சோ எல்லாருமே இப்ப வந்து வெப்சீரியல்ஸ் வந்து இ மூவிஸ்கு முன்ன மாரி அதிக யருமே லைக் பண்ண மாட்டிங்குறாங்க இன்ரஸ்டு எடுத்து போய் தேயட்டார் போய் பாக்கவும் விரும்ப மாட்டே
கரெக்டு முன்னாடி முந்தி மாரி இல்ல இப்போ எல்லாமே மாறிடுச்சு இப்பலா தான் சொல்லே ஏன்னா இந்த ஒ டி டிங்கிர ஒரு விஷயம் வந்ததுல இருந்தே வந்து அந்த தேட்டர் போறதும் கம்மியாயிடுச்சு நல்ல படங்கள் வர்றதும் வந்துட்டு டோட்டலாவே கம்மியயிடுச்சு நமக்கு புடிச்ச ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டு நடிக்கிறதையே நிறுத்திட்டாங்க அந்த மாரி இருக்கும் மோது வந்துட்டு நம்ம என்ன தான் பாக்குறது தேட்டர்ல போய் அப்படின்ற மாரி இருக்கு
ஆமாங் சிஸ் அதுயிலாமிங் சிஸ் இப்ப வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ஆக்டர்ஸ்சும் வந்துட்டு முன்னாடி ரிவ்யூ குடுத்துறாங்கலா இப்டி தான் அடுது நெக்ஸ்டு படிப்பனு சொல்லிரங்களா நமக்கே வந்து ஒரு இது ஹிண்ட் கிடைச்சிருது இவனுக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு பண்ணுவாங்களா மாட்டாங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு மொட்டையா இருக்குமா நம்மளே பிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம
ஆமா அதுதான் நீங்க க்க ஆரம்பிச்சுடுறாங்க இல்லையா நான் நல்லா இருக்கா நல்லா இல்லையன்னு காலில ஒரே ஒரு ஷோ பாத்துக்கிட்டே வந்து பாத்து முடிச்சதுமே வந்துட்டு எல்லாரும் சொல்ல அரமிச்றாங்க இந்த படம் இப்டி இருச்சு அப்டி இருந்துச்சுனுன் சொல்லி த்த நீங்க வேணனா போங்க நீவு நல்லாவே இலன்னு சொல்லிட்டாங்க சில பேர் அத கேட்டுக்கிட்டே வந்துட்டு இதுக்கு மேல வேண்ட நம்ம இதுக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணோம் அப்டின்னு சொல்லிட்டு போகாமே விட்டுடுறாங்க முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை இல்லையா இந்த சமூக வலைதங்கள் இதெல்லாம் இல்லாத டைம்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படிதான் இருக்குன்னு பாப்போம் யாராவது சொல்றதைவச்சு நம்ம கேட இப்பமே தவிர அவங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது ஆனா நம்ம போய் பாத்து டிசைட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஆனா இப்போலாம் அப்டி இல்ல ஏ வேண்டா விடே எதுக்போயே ஆகணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதவெச்செ நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம்
ஹ இப்பங்சிஸ்அது இல்லாமிங்ஸ் இப்பலாம் வந்து நம்மல்லா வந்துட்டு நம்ம நேரடியா போன ஒன்னு மொபைலை பாத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் இப்பல்லாம் அந்த ரீல்ஸ் பண்றவங்களே வந்து அவங்க அவங்க வந்து மூவி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி சில பேர் புக் பண்ணவங்க எல்லாம் போயறாங்களங்க சிஸ்டர் அத வச்சு வந்துட்டு முக்கையா இருக்கு அப்டி இருக்கு இப்டி இருக்குன்னு சொல்லி சொல்லி வந்து இது பண்ணிட்டே இருக்காங்க சிஸ்டர்
ஆமா ஆமா அதான் பிரிமியர் ஷோன்னு ஏதோ போடுறாங்கள இல்ல அவங்களுக்குல்லாம் ஃப்ரியா குடுப்பாங்களான்னும் தெரில டிக்கெட்
ஆமாங்க சர் இல்லலைங்க சார் அவங்க எல்லாம் வந்து ரீல்ஸ் பண்றாங்களா சோ அவங்கல்லாம் வந்து ஒரு சில பேர்ல வந்து அவேலபிளா இருக்கு பாங்கலே அதனால சரின்னு அவங்கல்லாம் முன்னாடி பாத்திராங்க அவுங்க வந்து ஸ்டோரி போடுறாங்க இந்த மூவி போங்க அது சில பேர் வந்து மொக்கையா இருக்கு ஐயோ இந்த மூவி சூப்பரா சொல்ற பார்த்த மக்களுக்குக்க ஒரு இன்டரஸ்ட் வரும் போல அப்படி போய் பாக்கனுன்ற மாறி தோணுது
அதுதான் அதுவும் சில பேர் இந்த மாதிரி வந்துட்டு மூவி ரிவ்யூ பண்றவங்களே பெரிய ஆளுங்க ஆயிட்டாங்க அந்த மாதிரி வந்துட்டு
கன்பார்ம் சிஸ்டர் இப்ப நீங்க அதுதான் ஒண்ணு இப்ப இப்ப வந்துட்டு இப்ப வந்து பார்த்தா சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு அது ரீல்ஸ் பண்றங்கற பேர்ல அவங்களே வந்து பார்த்தா மூவிலனா பார்த்தா நடிக்கிறது மொக்கையா தான் இருக்குது
ஆமா உம் இல்ல அவங்களே பெரிய ஆள் ஆயடுறாங்கன்ற ஒரு ஈரோ ரேஞ்சுக்கு அவங்க அவங்களை அவுங்கள இது பண்ணிக்கிறாங்க இவங்களும் வந்துட்டு யாரும் சும்மா இருக்கிறது கிடையாது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரிவ்யூ போட்டிருக்காங்க எவ்ளோ பெரிய ஆளு மாதிரி பெரிசு பண்ணி விட்டு விட்டு அவங்க இப்ப ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க இருக்கங்களே அப்படித்தானே ஆயிடுறாங்க அவங்களே பெரிய ஹீரோ ஆயிட்டாங்கன்ற மாதிரி ரீல்ஸ் போட்டு
சிஸ்டர் நீங்க அதை விட காமனா பை ஜென்ஸ் விட இந்த கேல்ஸ் தாங்கா சிஸ்டர் ரொம்ப அவங்கதான் ஹீரோயின விட அவங்க பா அவங்க பண்ற மூவியில வர சீன அவங்க வந்து ரீ கிரியேட் பண்ணி பண்றாங்க அதை விட கமெண்ட் பாக்க நீங்க அவங்களை விட நீங்கதே பெஸ்ட் அப்பிடின்னு ஒரு ஐஸ் வேற அவங்க அதை வச்சு ரொம்ப ஆனா இ கமெண்ட் ரொம்ப மோசமா வருது அவங்க ஆக்ட் பண்றத அதுக்கு மேல இருக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கு எடுத்துக்குறாங்க
ஆமா இப்போ இருக்கற சச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு ஓகே சிஸ்டர் டைமும் ஆயிடுச்சு உங்க கூட பேசனதுல ரொம்ப சந்தோஷம் அடுத்த கால்ல நம்ம முடிஞ்சா மீட் பண்ணலாம்
ஆஹ் ஓகேங்க தேங்க்யூ ஆ